ஹலோ பொற்கொடிங்களா
ஹாய்
ஹாய் ஆ பொற்கொடிங்களா
ஆமாங்க சொல்லுங்க
அஹ் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்
ஆஹ் நல்லா இருக்கேங்க அப்புறம் பேசலாமா
ஆ பேசலாம்
ஆஹ் எத பத்தி பேசலா உங்களுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்ளா
ஆக்சுவலா இது நம்ம கால் எப்பயு போல கால்லதான பேசணு ஆஹ் அஹ் இதுக்கு நீங்க இந்த ஸ்டார்டிங் அந்த அந்த மாதிரி ஏதாவது குடுப்பீங்களா இப்போ
தலைப்பு நம்ம ஏதாவது குடுத்து அதை பத்தி பேசலா
ஓ அப்டிங்களா இல்ல இந்த டைமர் மாரி நீங்க செட் பண்ணி அந்த மாரி இருக்குங்களா
இல்லல்ல அதுவே கட்டாயிரு
அப்ப நம்மோ ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்குறோ ஆல்ரெடி அதனால கேக்குறே
இல்ல நீ நம்ம பேசிட்டே இருக்கோ ஒரு பத்து பத்து நிமிஷத்துக்கு கிட்ட வந்து அதுவே இதாயிரு
ஆ ஓகேங் சிஸ்டர்
ஆஹ் நம்ம எதை பத்தி பேசலா ஏதாவது தலைப்பு வச்சிருக்கீங்களா கூட்டு குடும்பம் பத்தி பேசுவோமா
ஆஹ் ஓகேங்க சிஸ்டர்
உம் அப்பல்லா வந்து கூட்டு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேராது இருப்பாங்க ம் என்னாப் நம்ம எங்கேயாவது வெளியில போணும்னா வீட்ல யாராவது இருந்துகிட்டு தா இருப்பாங்க நம்ம கொழந்தைங்களையு அவங்க நல்லா பாத்துக்குவாங்க பயம் இல்லாம நம்ம வெளியில போவுவோ வருவோ ஆனா இன்னைய காலகட்டத்துல பாருங்க ரெண்டே பேர் இருக்காங்க அம்மா அப்பா ஒரு கொழந்தய மட்டு வச்சுட்டு ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க அப்ப அந்த கொழந்தை தனியாதா இருக்குது பாத்துக்கறக்கு ஆள் கிடையாது அதுக்கு ஒரு ஆள் வச்சு பாத்துக்கறாங்க அப்ப வந்து அஹ் கொழந்தைங்களுக்கு ஏதாவ ஒண்ணு இப்ப பாருங்க சமீபத்துல கொழந்தைய வந்து இந்த நெறைய பாலியல் வன்கொடுமைன்னு அது இதுன்னு நெறைய வரும்போது நம்ப அதெல்லா நம்ம நம்ம எப்டி சொல்றது வேண்டா இத நம்ம இது பண்ணணும்னு நினைச்சோம்னா பெரும்பாலும் வந்து கூட்டு குடும்பத்துல போயி இருக்கறது எனக்கு ஒரு இதா தோணுது மத்தவங்களுக்கு எப்டின் தெரியல அஹ் அப்புறோ வந்து ஒரு சமையல்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து கூட்டு குடும்பத்துல ஒரு பத்து பேருக்கு சமைக்கிறோன்னா அப்ப வந்து ஏதோ நம்மளுக்கு என்ன பட்ஜெட்ல இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம சமையல் பண்ணுவோ இப்ப வந்து அப்டி கெடையாது ரெண்டு பேருக்கு அதே செலவு ஆகுது அப்ப வந்து ஒரு ஆயிருவானா அந்த ஆயிருவாக்குள்ளார அந்த பத் து பேரு சாப்பிட்றோ இப்ப வந்து அந்த ரெண்டு பேருக்கு அந்த ஆயிருபாயே பத்தா பத்த மாட்டேங்குது தனியா வாழ்றவங்களுக்கு
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி கூட்டு குடும்பத்துல பாத்தீங்கன்னா இப்போ மொதல்லல்லா அந்த காலத்துலல்லா பாத்தீங்க னா அதுல நெறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோ ஒற்றுமை இருந்துச்சி ஆஹ் எல்லாரு ஒருத்தர் ஒருத்தர பாத்துக்குவாங்க ஒரு ஒரு எதுவுமே இல்லாமல் அவுங்க வள க்றதுலயே ரொம்போ சிரம இல்லாம இருந்துச் ச்சு ஒரு கொழந்தைக்கு பதுவா அஞ்சாறு கொழந்தைங்க இருந்தாங்க இப்ப ஒரு குழந்தை வளத்துறதே ரொம்ப சிரமம்மா எல்லாரு யோசிக்கிறாங்க அதுவு இல்லாம பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பத்தில வந் து பாத்தீங்கன்னா நிறைய அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள நிறைய கொழந்தை சொல்லிக் குடுக்க குடுக்க அவங்களுக்கு வந்து அ அவுங்களுக்கு அது பதியும் போது அவுங்க வளர்றப்ப அது கொஞ்ச அவுங்களுக்கு அவுங்க வாழ்க்கை முறையில வந்து அத பயன்படுத்தும் போது அவங்களுக்கு கொஞ்சொ எளிமையா இருக்கு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன் னா அவுங்கவுங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க அந்த ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுறாங்க அந்த கொழந்தைக்கு வந்து எது சரி எது தப்பு நல்லதோ கெட்டதோ எந்த விஷயங்களையுமே நல்லதா சொல்லி கொடுக்க மாட்ட. சொல்லி கொடுக்குற ஒங்களுக்கு நேரம் இருக்க மாட்டங்கதுல்லிங்கலா அதே மாரி நீங்க சொன்ன மாரி சாப் பாடு அப்டிதான் அன்னைக்கு எல்லா பாத்தீங்ன்னா ரொம்ப வந் து அ உணவு முறைகளல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாவு ரொம்ப சத்துள்ளதா உ அவுங்களே செஞ்சுதான் குடுப்பாங்க. ஆனா இன்னிக்கு எல்லாத்யுமே வந்து வெளியில வாங்கி கொடுக்குறதும் அப்போதைக்கு அது வந்து சாப்ட்டா ஆ வயிறு நெரம்புச்சா அப்டிங்கிற மாரிதான் யோசிக்கிறாங்கலே ஒழிய அந்த கொழந்தைகளுடைய ஒடம்பு ஆரோக்கியத்த பத்தி அந்த பெற்றோர்கள் வந்து பெருசா யோசிக்கவே மாட் டிங்கிறாங்க இல்லிங்களா அதனால கூட்டு குடும்பத்தல பாத்தீங்ன்னா நெறையா நன்மைகளும் இருக்கு நெறையா ப்ப இதையும் யோசிக் வேண்டியதா எனா தனிமை இருக்காது கூட்டு குடும்பத்தல பாத்தீங்ன்னா அப்டிங்கிற மா அப்டி எல்லா யோசிப்பாங்க. ஆனா பாத்தீங்ன்னா கம் ம அப் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பாக்கும்போது அ நம்ப எல்லா விஷயங்களுமே அப்டி தானங்க இருக் கோ போ ப்ளஸ்ஸு இருக்கும் மைனஸும் இருக்கும் நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தா இல்லிங்களா. நீங்க என்ன நெனக்கிறீங்க?
கண்டிப்பாதா ஒரு கல்யாணதுக்கு போறோன்னு வச்சுக்கோங்களே கூட்டு குடும்பத்லன்னா அத்தன பேரு கிளம்பி போவோம்‌. அங்க அ அதாவது நம்ம வீட்டுல ஒரு பத்து பேரு, நம்ம பெரியப்பா, சித்தப்பா அவுங்க வீட்லயும் வருவாங்க. ஒரே அது நம்ம குடும்பமே ஒரே கலகலப்பா அந்த எடத்ல ஒரு ஐம்பது பேரு கிட்ட நெறஞ்சு இருக்கு. அ அப்றம் ஒரு சுற்றுலான் போறோம்ன் வச்சுக்கோங்களே ஒரு டூர் மாரி போம்போது அப்பயும் பாத்தீங்கன்னா அவ்ளோ பேரும் சேந்துதா போவாங்க ஒரு கோயிலுக்கு அருந்தாலு செ தெரி ஒரு வெளியூர்ல சுற்றுலா பயணம் போறதா இந்தாலு செரி கல்யாணமா இருந்தாலு செரி ஜெ ஜே ஜே ஜேன்னு கும்பல் எப்போது இருந்துகிட்டே இருக்கு யாரு யாரு வந்து அ செலவ பத்தி எலாம் வந்து அவ்ளவு தூரம் வந்து யோசிக்க மாட்டாங்க அவுங்கவு ங்க என்ன தகுதிக்கு தகுந்த மாரி எடத்துக்கு போக வர இருப்பாங்க இப்ப அப்டி கெடையாது ரெண்டு பேருனாலு அவங்க வந் து அந்த அளவுக்கு அந் த எப்டி சொல்றது ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வராங்க.
ஆமா ஆமாங்க.
அந்த பிள்ளைங்க வந்து ஒரு அதாது ஒரு தாத்தா பாடி அந்த ஒரு ஈடுபாடு இல்லாம இவுங்களோட மட்டு டைமு இது பண்ணிகிட்டு போயிட்டுருக்காங்க. புரியுங்குங்ளா
ஆமா ஆமாங்க இப்போ நீங்க சொல்ற மாரி நம்ப கல்யாணத்துக் போனாலும் கல கலனு இரு கு இப்ப கூட்டு குடும்பத்தில வீட்ல இருக் கும் போதே பாருங்களே காலையில் எழுந்திருக்கிறப்ப இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் பாத்தீங்ன்னா ஒரே ச த்தம்மமும் ஒரே ஒரு அவங்களுக்குள்ள நெறய பேசிப்பாங்க ந றய அனுபவங்கள் கிடைக்கும். நெறய வந்து அவுங்களுக்குள்ள வந்து பாத்தீங்ன்னா ஒற்றுமை இருக்கும் நெறய விஷ் யங்கள் வந்து கூட்டு குடும்பத்ல இருக்கிறப்ப கத்துக்லாம் ஒரு புள்ளைங்கே கிட்டருந்து இன்னொரு புள்ளைங்க வந்து ஒரு விஷியத்த வந்து பகிரும்போது அவுங்குளுக்கு அந்த பகிர்ர அ அந்த உணர்வு அவுங்குளுக்கு வா அ இயல் பாவே வரு அதுனால வந்துட்டு கூட்டு குடும்பத்துல இது இப்புல்லா பாருங்க ஒவ்வொர் த்துரு ஒரு கொழந்தைங்க இன்னொரு கொழந்தைங்ளுக்கு ஒண்ணு குடுனா அ அதுக்கு அழுவு றாங்க அதுக்கு குடுக்குணு அப்டிங்கிற ஒரு அ எண்ணமே அவுங்களுக்கு இருக்க மாட்டேங்குது ஆமாங்க அந்த மாதி அவுங்குள கேலி இருக்கறதில்ல ஏனா சொல்லு குடுக்க ஆள் இல்ல அவுங்குளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்பிடி பண்ணணுனா என்ன அப்டிங்கறதே அவுங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அதே மேரி அன்னை கில்லா வந்து அ பெருசா ஆடம்பரத்துக்கு பெருசா இடம் குடுக்க மாட்டாங் கூட்டு குடும்பத்தில இருக்குற பெரிய ஒரு எல்லா ஒன்னா தா இருக்குணுன் நெனப் பாங்க எல்லாம் ஒன்னாதா போகுணுன் நெனப்பாங்க அ ஆடம்பரமான அந்த காரோ இல்ல பெரிய வாகனங்குளோ அந்த மாதிரியெல்லா அவுங்க யோசிக் கிவே மாட்டாங்க அ எப் நல்லபுடியா போய்ட்டு நல்லபுடியா வரணுஸ் சந்தோஷத்துக்கு தா முக்கியத்துவம் குடுத்துட்ருந்தாங்க அதே மேரி நல்லா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் குடு திட்ருந்தாங்க ஆனா இப்ப பாருங்க ரெண்டு பேர் மட் டுந்தா இருக்குறாங்க ஆனா அவுங்கு வீட்ல வாகனங்கள்லா பாத்தீங்ன்னா மூணு நாலுனு நிக்கு அதுனால அந்த போ கொழந்தைங்களுக் என்னன்னா அதனுடைய அ அனுபவங்கள் தா அவுங்குளுக்கு ஜாஸ்தியா இருந்து அதனா அதத்தா அவுங்க தேடி போறாங்குளே ஒள்து அந்த இயற்கையோட ஒன்றி போற அந்த இயற்கை சூழலோடு அவுங்க வரவே மாட் டிங்கிறாங்க அதும் நகரபுறங்கள் எல்லா சொல்லவே வேணா இப்போ கொ கொஞ்சோ கொஞ்சோ நம்ம கிராமப்புறங்கள்லியோ அ இந்த மாரி பெரிய பெரிய ஊர்ல இருக்குற அந்த சென்னை மாரி பெங்ளூர் மார் அந்த மாரி ஊகு ஊர்ல இருக்கிற கொழந்தைங்கெள்லா இன்னுமே ரொம்பா அந்த கைபேசி வச்சுகிட்டு அ ரொம்பொவ்மே மோஸ் சமான ஒரு உலகத்துக்குதா போய்ட்ரிக்குறாங்க இப்பல்லா அப்பல்லா வந்து வெறு இயற்கை அது சம்பந்தமான விஷியங்கள் கத்துக்கறது அப்புறோ மக்கள் எல்லா அ அப்போ விட இப்ப ரொம்பவுமே மாறி தாங்க ஒருத்தருக் ஒருத்தரு பாத்தீங்ன்னா ஒரு பொறாமத்தனோ இருக்கு ஒ ஒ ஒருத்தரு வளர் ரத பந்து இன்னொருத்தரு தடுக்கிறதெல்லா இப்பதானுங்க அப்பல்லா அப்டி கெடையாது எல்லாரு ஒன் னா சேந்துதா எந்த விஷியங்களுமே செய்வாங்க அதனால அதெல்லா கேக்கும்போது இப்ப நம்ம பாட்டி தாத்தாங்க அந்த கதையெல்லா சொல்லும்போது இப்ப கேட்ருக்கீங்ளா ரொம்ப நல்லா இருக்கு அவுங்குளோ
உ
அவ்ங்கு வை இந்த மாரி ஒரு வாழ்க்க வாழ்ந்திருக்கா இப்டியெல்லா வாழ முடியுமா அப்புடிங்கிற மாரி நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதா அத கேக்கும்போது அதுல ஒரு பத்து சதவீதோ நம் மா அத வந்து பயன்படுத்துனாலே இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய விஷ்யமா பாக்குறே
ம் ஹு அப்பறம் பாத்தீங்ன்னா அந்த கொழந்தைங்ளுக்கு உணவு குடுக்குறத பாத்தீங்கனா அப்ப வந்து தாத்தா பாட்டி வந்து ஒரு கிண்ணத்துல சாப்பாட போட்டுட்டு அப்பிடியே தெருவ் தெருவா போயி அ அந்த கொழந்தைங்கிளு சாப்பாடு ஊட்டுவாங்க நல்லா சாப்டுவாங்க ஆரோக்கியமாவு இருந்தாங்க இப்ப பாத்தீங்குனா இவுங்குள ஒரு தீர்வு அதாவ்து ஒரு இட்லி சைஸு கூட இல்ல அந்த சாப்பாடு வச்சுக்கிட்டு அந்த டி வி ய பாத்துகிட்டு இல்லனா அந்த ஃபோன குடுத்து கைல குடுத்து இந்தா சாப்புடு சாப்புடுனா அந்த பிள்ளைங்க எப்புடி சாப்டுவாங்க அ அதுவு அந்த அத்த மாமா தாத்தா பாட்டின்னு இத்தன பேரு அந்த புள்ள சாப்புலனா உடமாட்டாங்க யாராது ஒருத்தரு தூக்கிட்டு போயாவ்து எப்பிடியாது அந்த சாப்பாட குடுத்து ஆரோக்யமா இருந்தாங்க அன்னைக்கி இன்னைக்கு வந்து அப்டி கெடையாது நாங்க தனியா இருக்குனு தனியா இருக்குனுன் சொல்லிட்டு அப்டிதா பண்றாங்க ஒரு ஸ்கூலுக்கு அந்த இப்ப உள்ள புள்ளைங்க டப்பாவ போய் தொறந்து பாத்தா உண்மேலுமே ஒரு சத்துள்ள சாப்பாடே இருக்காது நூடுல்ஸு பாஸ்தா அ பிரெட்டுல இது இந்த மாரி வச்சு குடுத்து பிள்ளைங்ளோட அந்த காலத்துல அதெல்லாஸ் செஞ்சதே கடையாது
கண்டிப்பாங்க ஆமா நீங்க சொல்றதெல்லா ரொம்ப கரெக்ட் தா அதாவதுங்க அந்த காலத் துல நீங்க சொல்ற மாரி நம்ம பாட்டி தாத்தாங்களா தெரு தெருவா கூட்டிட்டு போய் சாப்ட வைப்பாங்க அப்ப சாப்புடலன்னா கூட ஒரு கொழந்தைய பாத்து இன்னொரு கொழந்த சாப்புட ஆரம்பிக்கு ப அந் அந்த கொழந்த சாப்புடுதா இல்ல நம்ம கொழந்த சாப்பிட்லானா அந்த கொழந்த சாப்புட்றத பாத்து இந்த கொழந்தைக்கு அது ஆர்வம் வரு அத சா எப்டி சாப்புட்ணுங்குற மொறைய கூட கத்து க்கு ஆனா இப்பெல்லா பாருங்க ப அப்படியே மாறி போச்சு காலமே ரொம்ப ஒரு எத நோக்கி போகுதுன்னே தெரியமாட்டேங்குது இல்லைங்களா அதாவது இப்போ இப்ப அப் பெற்றோர்கலெல்லா ரொம்ப வந்து என்ன சொல்றது அ அவங்கவுங்க வேலைக்கு போயிற் றாங்களா அவங்களுக்கு சுத்தமா நேரமே இருக்கறது இல்ல இன்னைக்கி வந்து பணோ பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கிற குடுக்குற முக்கியத்துவத்த பிள்ளைங்கள வந்து நல்லா முறையா வளத்துனு நல்லபடியா அவங்கள ஆரோக் க்கியமா படிப்பு நல்ல படிப்பு குடுக்கணு ஆரோக்கியமான அ அ உணவுகள் குடுக்கணு அப்டிங்கறதெல்லா அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது ஆனா அதனுடைய நம்ம நாட்டினுடைய மகத்துவம் வந்து உண்மையானுமே நம்மளுக்கு நெறையாவே புரிய
நெறைய சீர்கர்கேடுகளதா கொண்டு வந்திருக்கு ம்
இயற்கைய நம் நம்மளே நம்மளே சேதப்படுத்துறது அது அது பாட்டு அதை விட்டோம்னா அது எங்க நம்மள அழிக் க்கிது நெறைய பாக்குறோ இப்போ ஆ அது அத நம்ம போய் அத தொந்தரவு பண்ண பண்ணதாங்க அது நம்மளையு தொந்தரவு பண்ணுது அதனால வந்துட்டு எப்பயுமே நம்ம வ நமக்கு காக்கறோமோ இல்லியோ அட்லீஸ்ட்ட் அத அழிக்காமையாவது அத பாத்துக்கணுங்கிறது நம்ம ம நம்ம மனசில எப்பயுமே ஒரு பதிவு
ஆமாமா
சொன்ன மாரி அந்த பள்ளிக்கூடங்கள்ல அந்த டிபன் பாக்ஸ் அத ஓபன் பண்ணும் போது மொதல்ல எல்லா வெறு அந்த காய் கறிகளு, பழங்களு நெறைஞ்சுதா அந்த பாக்ஸ்ல இருக்கு இப்பல்லா நீங்க சொன்ன மாரி எதேதோ குடுக்குறாங்க அந்த பேர் கூட நிஜமாவே சொல்றனுங்க வாயிலே நுழையாது நமக்கு அந்தந்த மாரி ஒரு உணவுகள குடுத்து அந்த கொழந்தைங்க அது அது வந்து அந்த கொழந்தைங்க என்ன பண்ணுதுன்னா அந்த மாரி தேவையில்லாத உணவுகள சாப்ட்டு அவங்க பழக்கப்படுத் திட்றதுனால இயற்கையான உணவுகளோ ஒரு சத்தான உணவுகளையோ அவங்க சாப்பட்றதுக்கு அவங்க விருப்பப்பட்றதே கெடையாது அவங்க வந்து அதையவே தேடி தேடி போறாங்க அ எது வந்து ஈஸியா இருக்கோ செரி பரவால்ல நம்ம அ அதிலயே வந்து சாப்ட்டுக்கலா அப்டிங்கிற மாரி அந்த கொழந்தைங்களு இது பண்றாங்க அப்றோ இப்பல்லா பெற்றோர்கள்லா பாத்தீங்கன்னா கொழந்தைங்க கிட்ட நேரமே செலவு பண்றதே கிடையாதுங்க அப்பல்லா அப்டி இல்லிங்க சாயந்திரம் நேர ஆச்சுன்னா சுத்தி ஒட்கார வச் சி எதையாவது அவங்க விளையாடி என்ன இப்ப இப்ப ஃபோன் டிவி எல்லா வச்சுக்கிட்டு தா கொழந்தைங்க இருக்குறாங்க அப்பல்லா எங்க என்ன இருந்துச்சு சொல்லுங்க அவங்களே எதையாவது ஒவ்வொரு விளையாட்டுலயு அன்னைக்கில்லா பாருங்களா ஒவ்வொரு ஒரு ஒரு சயின்ஸ் மாரி இருக்கு இந்த விளையாண்டு நம்லா நமக்கு ஞாபகசக்தி இருக்கு வெளியில போய் அந்த நொண்டி எல்லா விளையாண்டனா நம்ம ஒடம்புக்கு க்கு வந்து உடற்பயிற்சி மாரி ஒரு இது இருக்கு அப் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லா எல்லாத்திலயுமே ஒரு அ பெரியவங்க வந்து ஒரு விஷயம் வச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கி பாருங்க கொழந்தைங்க வீட்ட விட்டு வெளில கூட போறது கிடையாது அந்த நீங்க சொன்ன அந்த கைப்பேசி அந்த தொலைக்காட்சி இதையே பாத்து பாத்து பாத்து அவங்க மைண்ட் எல்லா அவங்களுக்கு இருக்கிற அறிவுவ அவங்க வளத்துக்கிறதே கிடையாது அப்படியே போ போட்டு அத கேம் விளையாட்றது ஃபோன பாக்குறது தேவையில்லாததெல்லா பாக்குறது இப்ப இந்த இந்த இதெல்லா வந்து